ஹலோ ஹலோ
அ மாலை வணக்கம் சகோதிரி
அ சொல்லுங்கக்கா
அ மாலை வணக்கம் என்ன பண்றீங்க
சும்மாதான்க்கா இருக்க நீங்க
சேரி அ நானு சும்மாதாங்க இருக்கே மழ வர மா அ இனிமேல் தான்டா சாப்பிடணு நானு நீ சாப்ப
அ சாப்பிட்டேனக்கா அங்க மழ வர மாரி இருக்காக்கா
அ ஆமாட இங்க மழ வந்துட்டு இருக்கடா இப்பதா லைட்டா மழ பேய்ய ஆரம்பிக்குது ஸ்டார்ட்டிங் என்ன வேகமா வருமா எப்டின்னு தெரியல
அ
அங்கெல்லா உங்க ஊர் சைடுலா மழ வருதா கிளைமேட்ல்லா எப்டி இருக்கு
அ இங்க அப்ப அப்ப மழ வருக்கா எப்பயுமே மழ வராது
ஓகே ஓகே உங்ளுக்கு மழ காலோ புடிக்குமா இல்ல வெயில் காலோ புடிக்குமா இல்ல ஏ குளிர் காலோ புடிக்குமாடா
மழ காலோக்கா
ஓ செரி செரி ஏ மழ மழ காலத்தில தா வீட்லயே இருக்க முடியு வெளி எங்கயு போக முடியாதல்ல அதனால அமைதியா வீட்டுக்குள்ளயே இருக் லங்கிறதுக்காக அமை மழ காலோதா புடிக்குமா உங்ளுக்கு
அப்பிடி இல்லக்கா
ஓ செரி செரிங்க
வெ வெயில்னா னா ஹீட்டா இருக்கு அதுனால புடிக்குக்கா உங்களுக்கு என்னகாலோ புடிக்குக்கா
நமக்கு ஒரு மாரி கம் அன்கம்ஃபர்டபுளாவ இருக்கு வேத்துட்டே இருக்கு ஒரு மாரி கசகசன்னு இருக்கு வெளியே போனாலுமே நமக்கு ஒரு மாரி ஒரு மாரி நல்லாவே நமக்கு அமைதியாவே இருக் க்க முடியாது நம்ம என்னடா வெயில் அடிக்குது எப்படா வீட்டுக்கு போய் ஃபேன் காத்து போடுவோ அப்டிங்கிற மாரிதா நமக்கு தோணிட்டே இருக்கு க்கு இதே நீங்க சொன்ன மாரி மழ காலோம்னா நமக்கு வேக் காது வீட்டுக்குள்ளேயே இருக்கலா கூலிங்காவு இருக்கு நமக்கு
ஒங்களுக்கு என்னா காலம் கா புடிக்கு
எனக்கு வந்துட்டு குளிர்காலம் தான்டா புடிக்கு ஏனா மழகாலம்னா வெளியே மழபேஞ் எனக்கு வந்து குளிர்காலம் புடிக்கும் டா கேக்குதா நா பேசு
ஆ கேக்குதுக்கா
ஆ ஏன்னா வெயில் காலத்துல பாத்தோம்னா கசகசன் இருக்குமா வெளிவும் நம்மளால போ முடியு ஆ கேக்குதாடா உனக்கு எனக்கு கேக்குது உனக் கேக்குதா
ஆ கேக்துக்கா
ஆ அதா அதான்டா ஏனா மழ காலமா இருந்தா கசக்கச சன் இருக்கு வெளியே போக முடியாதா ஒரு மாரி மழ பேஞ்சுட்டே இருக் ஈரமாவே இருக் ரோடெல்லா வந்து போக ஈரமாவே இருக்கு எங்கயுமே வெளிய போணுன் பாத்தாலே வெளிய போகவே நமக்கு பிடிக்காது வீட்டுகுள்ளேயே இரு ப்போ நம்ப இதே வந்துட்டு வெயில் காலமும் அதே மாரிதான் இருக்கு வே த்துக்கிட்டே இருக்குமா ஒரு மாரி இருக்கு அது குளிர்காலம்னா குளிர்னா கூட எதோ போ போத்திட்டு கூட நம்ம வெளிய போறதா இருந்தா கூட நம்ம போய்க்கலா நம்ப
ஆமாங்கா நீங்க என்னக்கா படிச்சீங்க
ஆ நா வந்து பி எஸ் சி பி எட் படிச்சிருக்கேன்டா
பி எட் ஆ
ஆ பி எஸ் சி பி எட்
டீச்சர்ஸ்க்கு படிச்சிருக்கீங்களாக்கா
ஆ ஆமாடா
ஆ சரிங்கா இப்ப வேல பாக்குறீங்களாக்கா ஆசிரியரா
இல்ல இல்லடா நா முன்னாடி ஒரு வருஷொ நா வேல பாத்தே நானு இப்ப எனக்கு கொழந்தை இருக்கனால என்னால வந் து வேல பாக்க முடியாது செரி தம்பி கொஞ்ச பெருசானதுக்குப்புற அவன ஸ்கூல் சேத்திட்டு அதுக்கப்புறொ நம்ம ஏதாவது ஜாபுக்கு போய்க்கலானு சொல்லி நா விட்டுட்டண்டா நானு
என்ன வகுப்புக்கா
நா வந்து பாத்தீன்னடா நா நா போயிட்டு இருந்ததுல ஆ சிக்ஸ்த்ல இருந்து எய்த் வரைக்கு நா போயிட்டு இருந்தேன்டா
ஆ சரிங்க்கா
ம் உனக்கு என்ன மாரிடா கனவுல்லா இருக்கு
எனக்கு ஆ செரிங்க்கா கணக்கு நல்லா போடுவீங்களா
அப்டி எல்லா இல்லடா டுவெல்த் முடிச்சதுமே என்ன குரூப் எடுக்கணும்னு கேட்டாங்க சேரி தமிழ்னா இதா இருக்காது சேரி மேக்ஸ் ஸே எடுத்துக்கலா அதுலதா அதிக இங்கிலிஷ் வராது நம்ம மேக்ஸே சிம்பிளா போயிரு சால்வ் பண்ற மாரி ஏதாவது இருக்கும்ன்னு நனச்சே அப்டியே எடுத்தே அப்டியே போயிருச்சு
ஆ கணக்கு வாத்தியாரா இருக்றதல்லா பெரிய ஆள்தான்க்கா
அப்டியா அப்டியெல்லா ஒண்ணு இல்லையே நீங்க வந்து தப்பா புரிஞ்சிருப்பீங்கன் நனக்கிறேன் நானு
அப்டி இல்லக்கா அதனால எல்லாமே சொல்றது ஒருத்தவங்களா இல்லக்கா உலகமே சொல்லுது ஆமாங் கா
ல்ல சொல்றீங்களா கேள்விப்பட்டத சொல்றீங்க
ஆமாங் கா
சேரி சேரி ஒனக்கு ஏதாவது எய்ம் இருக்குனா ஏதாவது இந்த மாரி போ கனூ
அதாங்க போணும்னு எடுத்தேன்கா
ஓ சேரி சேரிடா ஐ டி சம்பந்தப்பட்ட துறை மாரி ஏதாச்சு போலான்னு எடு த்தியா
ஆமாங் கா இப்பதான் ஏ ஐ வந்துட்டே ஃபியூச்சர்ல்ல ஏ ஐ வந்தா ஏ ஐ மாரியு வேல செய்லான்
ஓ அப்படியா சேரி சேரி அதனால இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிட்ட இதுக்கு முன்னாடி நீ எதுக் இதுக்கு முன்னாடி பாதி படிச்சிட்டு டிஸ்கண்னியூ பண்ணிட்டியான் சொல்லுடா அப்ப அப்ப என்ன கோர்ஸ் எடுத்து நீ படிச்ச
அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்கா
ஓ செரி செரிடா அதுவும் அது வந்து நீ ஆட்ஸ் அண் சயின்ஸ் எடுத்தியாடா அது
ஆமாங்க்கா மூண் வர்ஷோ
ஓ அதுக்கப்றோ ஏன் இன்ஜினியரிங்க்கு மாறிட்ட யாராவது உன்னைய கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்ளா இது எடுத்து படினு சொல்லி
இல்லக்கா இன்ஜினியர் நீங்க வந்து இருந்தே அப்ப இதுல வந்து ஆ ஆட்ஸ் அண் சயின்ஸ்ல்லா இன்ஜினியரிங் முடி ட்டு அவர் வெய்ட் பண்ணு பஸ் க்கு அதுக்கு இன்ஜினியரிங்கே எடுத்து படிச்சில்லா அப்டினு படிச் அதுவுல்லாம இது இப்ப வந்து நாங்க பி எஸ் சி பட்ச்சாலு பி ஜி முடிக்கணு அக்கா இது நாலு வர்ஷோ படிச்சாலு வேல்யு இல்லதா ஆமாங்க்கா இது நாலு வர்ஷோ என்ன பச்சாலு வேல்யூனு இதே எத்துக்லா ஆமாங்காகா
ஓ சேரி சேரிடா பரவால பரவால
ஆ சேம்க்கா
உனக்கு ஆரம்பத்லருந்தே ஸ்கூல் படிக்கும்போதே இப்டிதா தோனுச்சா இல்ல வேற எதாவது ஸ்கூல் படிக்கும்போது வேற மாரி எதாச்சு இருந்துச்சா இருந்துச்சா இது படிக்கணு இது மாறில்லா நம்ம போகணு அப்டின்லா
அப்பப்ப ஒன்னு ஒன்னு வருங்க்கா பயாலஜி எத்தனால ஆச வந்துதுதா ஆனா முடிச்சொன்ன ஏஜ் ஆக ஆக ஆஹ் ஏஜ் ஆக ஆக ஒரு தெளிவு கெடைக்கும்ல்லக்கா அப்ப மைண்செட் மார்றதுதா
கண்டிப்பா கண்டிப்பாடா அது வேணு உண்மதா ஏஜ் ஆக ஆக நமக்கு மனசு இப்ப ஒன்னு படிக்கூ போது அப்ப ஒன்னு தோணு அடுத்த வர்ஷோ படிக்கும்போது வேற மாறி நம்ம எடுத்திருக்கலாமே இப்ப நீ பா இன்ஜினியரிங் முடிச்சி இப்ப எதுக்குடா இன்ஜினியரிங் எடுத்தோங்குற மாறி நீ ஃபீல் பண்ற மாறி ஆயிரு
ஹய்யயோ
அதெல்லா மனுஷனோட மனிதனோட வாழ்க்கைல வந்து பொதுவா நடக்கிறதானடா
ஆ டிகிரி வேன்னா படிச்சுதானக்கா ஆகணு
கண்டிப்பா கண்டிப்பாடா அது வேணு உண்மதா வந்துட்டு நமக் பின்னாடி ஒரு டிகிரி வேணுனா கண்டிப்பா படிச்சுதா ஆகணு
ஆ உங்களுக்கு என்ன மெத்தேடுக்கா புடிக்கு மேக்ஸ்ல
என்ன மெத்தேடு புடிக்குமாடா
ஆமாங்க்கா
ஆ எந்த மெத்தென்ன ஈஸியா போட்ற மாறியா இல்ல கஷ்டமா போட்ற மாறி எதுல ரெண்டு உங்ளுக்கு புடிக்குனு கேக்குறியா
அப்டி இல்லக்கா அதுல ஒன்னுக்கூ நம்ம பய்னரேஷன் அந்த மாறி நெறய பேர் இருக்குல்ல மேட்ரிக்ஸ்
ஆ ஆமாடா இல்ல நீங்க படிக்கிறம்மோது ஒரு மாறி இருக்குண்டா சிலபஸ் நாங்க படிக்கும்போது ஒரு மாறி எனக்கு வந்துட்டு நா படிக்கும்போது எனக் கு அந்த மாறி ஸ்கூல் இதுல்லா எனக்கு கரெக்டா ஞாபகோ இல்லடா காலேஜ் டைம் பாத்தீனா எல்லாமே வந்து மிக்சிங் ஆய் வரு இந்த மாரி மிக்சடாயி வருண்டா ம் உனக்கு புடிச்ச சப்ஜெக்ட் என்னடா
எனக்கு பிசிக்ஸ்லா புடிக்குங்க்கா
ஓ பிசிக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமோ அப்ப சயின்டிஸ் மாறி எதாச்சு ட்ரை பண்ணிர்க்லால நீயி ரொம்ப புடிக்குனு சொ
அப்டி இல்லக்கா பிசிக்ஸ்லதா அதிகமா மார்க் போடுவாங்க அதுனால புடிக்கு
எனக்கு வந்து சார் உனக்கு அதிகமா மார்க் போறனால உனக்கு பிசிக்ஸ் புடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்டிதான
ஆமாக்கா அ மிஸ்க்கா அவுங்க வந்து ஸ்ட்ரீட்டாதா இருப்பாங்க ஒரு ரோல் மாடலா இருப்பா அ அதனால ஃபிசிக்ஸ் புடிக்குங்க் ஆ
ஓ அப்டியா சேரி சேரிடா
அ ஒங்களுக்கெந்த சப்ஜக்ட்க்கா புடிக்கு
எனக்கு படிக்கும் போது பாத்தீனா எனக்கு மேக்ஸ் எனக்கு மேக்ஸ் டீச்சர் ரொம்ப புடிக்குமா அந்த டீச்சர் பாத்தினா கொஞ்ச நல்லா சொல்லி குடுப்பாங்க அதால எனக்கு அது புடிக்கு அதுக்கப்பற வந்துட்டு ஃபிசிக்ஸ் மிஸ்ஸு நல்லா சொல்லி் குடுப்பாங்க அது சொல்லி குடுக்குறது நமக்கு கொஞ்ச நல்லா புரியறனால அந்த சப்ஜெக்ட்ல நமக் இப்ப நல்ல மா நல்ல மார்க் எடுக்க முடியு அதனால அந்த ப புடிக்குன்டா நமக்கு
அப்ப எல்லாருக்குமே டீச்சர வச்சுதா சப்ஜெக்ட் டயு பிடிக்குது
ஆமா இப்ப வந்துட்டு ஒரு ச ஒனக்கு ஒரு சப்ஜெக்ட் புடிக்கல டீச்சர் வந்து ஒனக்கு புரியுரமாரி அப்டி ஓரளவுக்கு நல்லா சொல்லிக் குடுக்கும் போது ஒனக்கு அந்த சப்ஜெக்ட்டு புடிக்குல அதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தா டீச்சரா தானே இருப்பாங்க அப்டிங்கமோது ஒனக்கு அவங்களால தானே ஒனக்கு அது புடிக்க ஆரம்மிக்குது பொதுவாவே அதுக்குதா
ஆமாங்க்கா சமச்சாச்சாக்கா
ஆ இல்லடா இனிமேல் தா நைட்டுவந்து நா சமைக்கணுடா நைட்டு வந்து தோச ஊத் த்தி தக்காளி சட்னி பண்ணலான்ருக்கேன்டா
ஆ சேரிங்க்கா
ஒங்க வீட்ல என்னடா சமையல் நைட்டு டிஃபனா இல்ல ரைஸா
பூரி போட்றாங்கக்கா
பூரியாடா சேரி சேரி நைட் டைம் பூரி சாப்ட்டா சேருமா சில பேரு பாத்தீனா நைட்டெல்லா எண்ண ஆயில் புட்டெல்லா அதிக அ சாப்ட மாட்டோ அப்டின் சொல்றாங்க
ஆமாங்க்கா அவ்ளலால்ல க்கா இங்கெல்லா கம்மி கம்மியாதா சாப்பிட்றாங்களா அதுனால ரொம்ப எது ஆகாதுக்கா ஒரு ஒன்னவரு கழிச்சி படுத்தா எது ஆகாதுக்கா சாப்ட்டோனே படுத்தாதா எல்லா அவ்ங்க ஆயிடு செரிமான ஆய்ர்ச்சுனா எது ஆகாதுக்கா
கண்டிப்பா கண்டிப்பா பூரி சுட் பூரி சாப்ட்டதுக்கப்பற சில பேரு பாத்தீங்னா சுடுதண்ணி வச்சு குடிப்பாங்க கொஞ்ச சூடா கொஞ்ச ஹாட் வாட்ரு குடிச்சம்னா கொஞ்ச நல்லாருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க நீங்க அந்த மார்லா ட்ரை பண்ணிருக்கீங்ளா ஓ சேரி சேரிடா
ஆ
நீங்க எங்கயு வெளியெல்லா போகலைங்ளா சாய்ந்தர கடைக்கு ஆ சேரிடா நமக்கான நேரம் முடிந்து விட்டது ஒரு அடுத்த அழைப் ஆ செரி ஓகேடா ஓகேடா ஆ
ஆ